இன்னா பண்றீங்க
என்ன பண்றே இப்பதா வேலையெல்லா முடிச்சே முடிச்சுட்டு அப்டியே கொஞ்ச நேரோ படுக்கலான் பட்த்துன்றுக்கே கரெக்ட்டா நீங் கால் பண்றீங்க என்னடா இது இன்னு கால் பண்ணவே இல்லியே ரெண்டு மூண் நாள் ஆச்சே அப்டின் நென்ச்சுன்றுந்தே அதுக்கு ஏத்த மாரி கரெக்டா கால் பண்றீங்க நா வீட்டுக்கு வந்து வீட்ட பாத்தே வீடு அவ்ளோ நீட்டா எப்டி மெயின்டெய்ன் பண்றீங்ன்னே தெரில இங்க நா எ தொடச்சது தொடச்சபடியே பெருக்னது பெருக்கும்படியே இந்த பசங்க லா அதுக்கு மேல வேல வாங்குனா கூட வீடு நீட்டாவே இல்ல சூப்பரா மெயின்டன் பண்றீங்க வீட்
யாருங்க நா மெயின்டன் பண்றே நா அத நீங்கதாங்க சொல்றீங்க இல்ல நீங்க தா அப்டினு சொல் நீங்க ஆனா என்ன டெய்லி எனக்கு எடுக்குறது வெக்குற்து இதேதா என்னுடைய வேல
அன்னால தா நீட்டா இருக்கு
ஏ இல்ல இந்த பசங்க என்ன தெரியு பண்றாங்க துணி கலப்பு மாத்தி உட்டாங்கன்னாக்க அத ஒரு எடத்துல எடுத்து நீங்க துணி கலட்னாங்களா அத அங்கேயே போட்டு உட்ருவாங்க அங்க பாத்ரூம்ல துணி எல்லாமே அங்கங்கயே அப்டப்டியே உட்ருவாங்க ஒரு எடத்துல கூட எங்க நீங்க இனிமே வரும்போது காலையில ஒரு ஏழு ஏழ்ர மணிக்கு வாங்க இப்ப சொன்னீங்க இல்லியா நீட்டா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தயே சொல்ல மாட்டீங்க அந்த அளவுக்கு மோசமாருக்கு
து எல்லா வீட்லியு ஸ்கூலுக் போற டைம் அப்படிதான்பாருக்கு வீடு சமையல் முடிக்கிற டைம்மு அதுக்கப்றோ நீட்டா மெயின்டென் பண்ணிட்றீங்க இல்ல நீங்க எங்க வீட்டு செல்ஃப் எல்லா வந்து பாருங்க துணி அள்ளி உள்ள சொறிவ் வச்சிருப்பாங்க நீங்க அதுக்குள்ள தேன் னோனா பாம்பு வந்து பூந்து அனக்கோண்டாவே வந்து உள்ள பூந்துட்டா கூட ஒண்ணுமே தெரியாது பாம்புன்ல அனக்கோண்டாவே வந்து உள்ள பூந்தாலு ஒண்ணுமே தெரியாது அந்தளவுக்கு இருக்கு அதுக்குள்ளியே கைய உள்ள வுட்டு ஒதறி ஒதறி எடு த்துப் போட்டுப்பாங்களே தவிர அத நம்மல்துதானே செல் ஃபு நம்ப நீட்டா வச்சுப்போ அதெல்லா கெடயாது சின்ன து அப்புடிதா இருக்கு பெருசு அப்புடிதா இருக்கு நம்ம எடுத்து அடுக்கி வச்சோன் னா கேப்பா எதுக் க்குமா வீடு என்ன அடகு கடையா அடுக்கி வக்கிறீங்க இப்டி கலைஞ்சிருந்தாதா வீடு அப்டின் நம்ளுக்கு
ஆமாப்பா இந்த பசங்கள திட்டுவனா நானு அவங்ளுக்கு எனக்கு அதேதா சொல்றாங்க அது என்னா நாளைக்கு மறுபடியும் அங்கருந்து துணி எடுக்கறல அங்க மறுபடியும் கலஞ்சி தானே வுட்ற அதுக்கெதுக்கு நீ டெய்லி மடிச்சு மடிச்சு வக்கிற அப்டின் சொல்லி திட் பேசறாங்க பசங்க ஆமான்டா நீ பேசுவடா ஏன்னா நீ கால்லருந்து சாயங்கால வரைக்கு கெளம்பிடுவ வீட்டுக்கு யாராவது வந்தா என்னதான சொல்லுவாங்க பார்றா கால்லருந்து சாயங்கால வரைக்கும் வீட்ல இருக்கா வீடு எப்டி வச்சிருக்கா பாருன்னு சொல்லி என்ன சொல்லுவாங்ளா உன்ன சொல்லுவாங்ளான் கேட்டா அவங்க சொல்றவங்க சொல்லிட்டு போயிட்டும் அவங்க ஆயிரம் சொல்லுவாங்க அதெல்லா நம்ம காதுல போட்டுக்க முடியுமா அப்டி இப்டி எனக்கே சொல்றாங்க பசங்க
அதேதா அதேதா நம்ம ஒரு ஒண்ணு வாய தொறந்து இது இப்டி வச்சுகோங்க அந்த வீட்ல இப்டி இருக்குன் சொல்ட்டா போது கம்பேர் பண்ண கூடாதுன் சொல்றோல்ல ஏன் கம்பேர் பண்றீங்க நீங்க கூடுதா சில நேரம் சமையல்ல உப்பு உப்பு அதிகமாயிடுது கார அதிகமாயிடுது நாங்க யாரையாது கம்பேர் பண்றோமா அட்ஜஸ் பண்ணி சாப்பல்ல அது மாரி எங்கல கம்பேர் பண்ணாதீங்க எங்ளுக்கு எங்ளுக்கே தெரியு எது எப்டி பண்ணணு எப்ப பண்ணணுன்டு அப்ப நாங்க பண்ணிப்போம் இப்ப நீங்க சொல்லாதீங்கங்றாங்க என்னத்த பேசுறது அவங்க கிட்ட
ஆமா இப்பல்லா பச பசங்க ஸ்கூல்ல நல்லா அறிவ வளத்துக்கறாங்கனு நம்ம யோசிக்கிறோ அவங்க நம்ள கேள்வி கேக்குறதுக்குதா நல்லா வளர்த்துக்கறாங்கன்ற மாரி தெரிது
அந்த அந்த அந்த வித்தையல்லா நம்ம கிட்ட மட்டுந்தா காட்டுவாங்க வேற யாருகிட்டியு காட்ட மாட்டா
ஆமாங்க வெளிய எங்கயாச்சும் போனா வாயேத் தொறக்றதுல்ல அது வீட்டுக்கு யாராவது வருவாங்கல்ல யாராவது வந்தாங்கனா அப்டியே சைலண்டா இருப்பாங்க அவ்ளோ நல்ல பசங்க மாரி இருப்பாங்க அவங்க வறவங்க சொந்தக்காரங்கலா அப்டிதாங்க கேக்குறாங்க உங்க பசங்க ரொம்ப நல்ல பசங்கபா ரொம்ப சைலண்ட்டா இருக்காங்க எங்க பசங்க இருக்காங்ளே அப்டின்ற மாரி அவங்க ஸ்டார்ட் பண்ணிவுட்றாங்க வெளிய போனாலு அதேதா சொல்றாங்க வெளிய போனாலும் யாராவது ஏதாவது கேட்டா கூட அவங்க பேசுறது அந்த சவுண்டு கூட வெளியே வரமாட்டேங்குது அந்த அளவுக்கு சைலன்டா பேச சொல்லுவாங்க
நம்ம சொன்னோனா பொண்ண வீட்ல இவனா இந்த கொழந்தையா இவ்ளோ சமத்தாருக்கு நீங்க உக்காருன் சொன்னா உட்காந்துருச்சு நில்லுன் சொன்னா நிக்குது இவனா போய் சொல்றீங்ளே நீங்க வெளிய கார்டன் வச்சிருக்கீங்ளே எவ்ளோ அழகா இருக்கு செடிங்கல்லா இங்க வாங்கி வச்சோன்னா அது என்ன பண்ணுமே தெரியாது இவனுங்க எதா சண்ட போட்னா வந்து அத கிள்ளி கிள்ளி கிள்ளி கிள்ளி அந்த இலையெல்லா கிள்ளி கீழ கெடக்கும் மறுநாள் காலைல ரோஸ் எவ்ளோ ரோசு செடி தெரியுமா வாங்கிட்டு வந்து வச்ச எல்லா அழகா எல்லா
எங்க சின்ன பையனுக்கு அ பெல்டல்யே அடி அந்த அளவுக்கு அவ அடி வாங்கியிருக்கான்னே தெ இல்ல சும்மாக்காம செடி எல்லா அது பாக்கறதுக்கு அழகா இருக்கட்டுமேன்னு சொல்ட்டு ஒரே இடத்துல இந்த ரோஜா செடியெல்லா நட்டு வச்சே எல்லா செடியிலயுமே நல்லா அழகழகா கலர் கலரா பூ வந்துச்சு இந்த பைய என்ன தெரிய பண்ணிருக்கா அந்த பூ கிள்னது அத ஒழுங்கா கிள்ளி இருந்தா கூட பரவால்ல எல்லா பூவையு பாதி பாதியா கிள்ளி வுட்ருக்கா ஒரு பூ கூட அல்ல அந்த செடியில
அச்சச்சோ
சி அதுவுமே ஃபிளேடு வச்சு கரெக்டா அந்த பூவ பாதியா கட் பண்ணி அங்கயே போட்டு வச்சிருக்கா அது பேப்பர்ஸ் எல்லா எடுத்துட்டு போயி குட்டி குட்டியா குட்டி குட்டியா கட் பண்ணி எல்லா செடிகளுக்கு போட்ருக்கா எதுக்குடான்னு கேட்டா அதுதா அதுக்கு ஒரமா
எங்க நம்ப சொல்றத எங்க கேக்குதுங்க அது ப இது இதுதா இத் இது மாதிரி இப்ப நீங்க சொல்லம் போது எனக்கே கூப்ட்டு வச்சு நல்ல தம்மதம்மனு நாலு வைக்கணும் போல இருக்கு இதேதா இவ இவன் பண்றான்ட்டு ஒரு குட்
இன்னொன்னு என்னன்னாக்கா நா கட் பண்ண பேப்பர் எது தெரியுமா நேத்து தாங்க புதுசா ஒரு நோட்டு வாங்கிட்டு வந்து குடுத்தாரு எங்க வீட்டுல எழுதற்துக்கு ஹோம் வர்க் எழுதற்துக்கு எனக்கு நோட் வேணுன்னு சொல்லி கேட்டா அதா சரி வாங்கிட்டு வந்த குடுத் டாங்க அந்த புத் து நோட்ட அதுல ஒரு பேப்பர் கூட இல்லிங்க ஒரு நோட் ஃபுல்லா கிழிச்சிருக்கா நேத்து வேற நா வீட்டுல இருக்கல்லையா வெளியே கோயிலுக் போய்ட்டிருந்தே கோயிலுக்கு போய்ட்டு ஒரு மண் நேர ரெண்டு மண் நேரந்தா நடந்தே போயலான்னு சொல்லி கெளம்பிட்டே செ நானு பெரிய பையனு போயிட்டிருந்தோ இவங்க கரண்ட் வேர போய்ட்டிருக்கு டி வி பாக்கறதுக்கு டி வி இல்ல அதுக்கு பொழுது போகறதுக்கு அந்த மாரி பண்ணி வச்சிருக்கா ஒரு வேல அந்த ஃபிளேடு வச் சியோ அத கத்தி வச்சி கைய ஏதாவது கட் பண்ணிருந்தா என்ன ஆயிருக்கு சொல்லுங்க
கண்டிப்பா ஃப்ளேடெல்லா எவ்வளோ ஷார்பான விஷயந் தெரியுமா சின்னதுல நானு செகண்ட்ல என்னமோ படிக்கிறே அப்போ எனக்கு ஃப்ளேட்ல சீவணு பென்சில்ஸ் நம்மெல்லா அப்ப ஃப்ளேட்ல தானே சீவ் வோ ஆனா எங்க வீட் ல வந்து ஃப்ளேடு குடுக்க கூடாது சொல்லீட்டு சு ஷார்ப்னர் தா வாங்கி குடுப்பாங்க எனக்கு ஆச எங்க அண்ண ஷேவ் பண்ணிட்டு வச்சிருந்த பிளேட என்ன பண்ண அண்ண வெளியே போயிருந்தாங்க அண்ண மட்டுந்தா வெளிய ஃப்ரெண்டு வந்தாங்கன்னு பேசிட்டு இருந்தாங்க என்ன பண்ணே எடுத்து ஸ்கூல் யூனிஃபார்ம் கூட கழ்ட்ல கடகடன்னு அந்த பென்சில போட்டு சீவுனே அப்படியே நல்லா அந்த ஆள்காட்டி வெரல் அப்டியே உள்ள சத பேத்து சம்ம ரத்தோ ரத்தம் வருதே வாயில வைப்போன் தோணல எனக்கு அப்படியே அந்த யூனிபார்ம்லயே புடிச்சி அந்த யூனிஃபார்ம் ஒரு மாரி ப்ளூ கலர் லைட் ப்ளூ ஸ்கை ப்ளூ கலர் ஃபுல்லா ப்ளட்டு் கீழ கோணி மேட்டு எல்லாத்துலயு ப்ளட்டு் அத அப்டியே எங்க அண்ணா வந்து பாத்துட்டு பயந்தே போயிடுச்சு அய்யய்யோ என்னதிது இப்டி இருக்கே அப்டி சொல்ட்டு என்னென்னமோ பண்ணி அந்த ப்ளட்ட நிறுத்தற்துகுள்ள போதும் போதுன்னு ஆயிச்சு அதுல இருந்தே எனக் பயோ அ பே இது பிளேட்ல யூஸ் பண்ணுன்னாவே என்ன பண்ணுவா அதுக்கே இந்த பசங்க இவரு ஷேவ் எல்லா பண்ணாங்கன்னா தூக்கி மேல வச்சிருவே நானு இவங்களுக்கு எட் டாத அளவுக்கு அந்த சின்னவெ இருக்கானே துரு துரு துரு துருன்னு அத எல்லாத்தையு எடுப்பா
இவெ அந்த பிளேட எடுக்கலீங்க இத ஷார்ப்னர்லயே பெரிய ஷார்ப்னர் வருது இல்லையா அதுல இருக்கற ப்ளேடால கலட்டி எடு த்துருக்கா அந்த சீவரத களட்டி எடுத்து அதுல கட் பண்ணிருக்கா அந்த பூவெல்லா ப்ரோ வீட்ல இவரு இருந்தாரு வீட் இல்லயே தனியால்லா விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டே இவரு என்ன பண்ணிருக்காரு படுத்து தூங்கிட்ருக்காரு அசதில சரி இவரு ஒரு பக்கம் தூங்கிட் டாரு இவன் டி வி சரி கரண்ட் போனதுமே அப்டியே சைலண்டா கைக்கு என்ன கெடைக்குதோ நோட் வேற முன்னாடியே வச்சிருந்தாங்க எழுதுடா அப்டின்னு சொல்லிட்டு நோட்டு பென்னு பென்சில் ஷாப்னர் எல்லாமே எடுத்து முன்னாடி வச்சுட்டு இவரு படுத்து தூங்கிட்டாரு இவன் என்ன பண்ணிருக்கா அந்த அந்த ஷாப்னர்ல இருக்கறத எப்படி கலட்னானே தெரில அது அழகா அத ஒடச்சி கலட்டி அந்த பூ ஃபுல்லா கட் பண்ணி போட்டுட்டு இந்த நோட்ட சிசர் எடுத்துட்டுப்ப எல்லா குட்டி குட்டியா கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி அந்த ஃபுல்லா முன்னாடி அந்த செடிங்க ஃபுல்லா போட்டு வச்சிருக்கான்
என்னா பண்றது இவங்கள நா இங்கதா அப்படின்னு உங்ககிட்ட பொலம்பலான் பத்தா அங்க அதுக்கு மேல இருக்கே இங்க எதிர் வீட்ல இருந்து ஒரு குட்டி ஒன்னு வரும் ஆ அவங்க அம்மா இறந்து வந்துட்டா ஒன்ற வயசு அதனால இங்கேயே வந்து நம்ம வீட்டிலயே தான் இருக்கும் செய்யும் சாப்புடும் எல்லாமே பண்ணு அவளுக்கு சொல்லி குடுத்து வச்சிருக்கோம் எப்படி கில்லன்னும் செடிய எப்படி அது வந்து தொடாது அம்மா பூ அம்மா பூ அப்படியே அழகா சொல்லும் அவளுக்கு சொல்லி கொடுத்து இருக்கா பூ வந்து கிள்ளி கீழ போடுன்னும் அது ஒவ்வொரு எதழ கிள்ளி கிள்ளி கீழ போடணும் அப்புறம் ஒரு பென்சி சுத்தில குடுத்தா அந்த அடியில வேற வச்சு குத்தி எடுக்கணும் நாங்க வந்து இங்க கீழே வைக்கல அதனால தொட்டியில தா வச்சிருக்கோம் அந்த தொட்டியிலே இந்த வேல பண்ணுதுங்க என்ன பண்றது இன்னும் ரெண்டு பெரிய தொட்டி ப்ரெண்டு வீட்டுல இருந்து அவங்க வேண்டான்னு வச்சிருந்தாங்க அந்த தொட்டிய வாங்கிட்டு வந்து வச்சிருக்கே இவனுக்கு பயந்துனே நா எதுவுமே செடிய வைக்காம இவன் கிட்ட மாட்டினு அது முழிக்குமே அப்படின்ட்டு பயந்துட்டு எந்த தொட்டில எந்த செடி வச்சுட்டு இருக்கே நா நினைச்சேன் நீங்க ஓகே நீட்டா மெயின்டென் பண்றீங்கள கார்டனிங்க நீட்டா வச்சிருக்கீங்கன்னு நா நினைச்சேன் ஆனா கடைசியில பார்த்தா அங்கேயும் இந்த நிலமா நா
எழுந்ததுல இருந்து நைட் நா தூங்குற வரைக்கும் ஏதாவது ஒரு வேல எனக்கு வச்சிக்கிட்டேதாங்க இருப்பாங்க அந்தா இவங்க ஸ்கூல் போனாதான் கொஞ்சம் அப்படி சைலண்டா இருக்கும் ஸ்கூல் போனதுமே எல்லாம் கிளீன் பண்ணி விட்டுருவேன்னா சாயங்காலம் வரைக்கும் கிளீனா இருக்கும் மறுபடியும் இவங்க வந்தாங்கன்னா மறுபடியும் ஏதாவது ஒண்ணு பண்ணி வைக்காங்க அதா நேத்து வேற கோயிலுக்கு போயிருந்த டைம்ல அந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அவங்க அப்ப என்ன பண்ணிருக்காரு கோவத்துல இந்தந்த பெல்ட் எடுத்து ரெண்டு அடி விட்டுட்டாரு
அச்சச்சோ
பட்டப்பட்டட்டையா விழுதுருச்சு கைமலியே விட்டு இருக்காரு நல்ல ஐநூறுவட்டி தொடுவையா பிளேட் எடுப்பியா கைல பிளேட எடுப்பியா கைலு சொல்லி நல்லா அதத்தி மிரட்டி விட்டுருக்காரு இ இந்த பிளேடன்றதுலதா கோவ வந்துச்சு அது ஒரு வேள கைல வச் கிழச்சிருந்தா அடிப்பட்டு பா இல்லையா
கண்டிப்பா ரத்தம் வந்திருந்தா என்ன பண்றது இவங்க எல்லாம் சின்ன அடியே தாங்க மாட் ட்டாங்களே பா சரிப்பா எனக்கு செகண்ட் ஹண்ட் லைன்ல ஒரு கால் வர் து நானு பேசிட்டு வந்து உங்க திருப்பி நா கண்டினியூ பண் றே வேச்சுட்டுமா ஆஹ்
உம்